கே
கேக்குதுங்க தோழி எப்டி இருக்கிங்கோ
நலமா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே
சொல்லுங்க எந்த மாதிரீ சமையல்லா உங்களுக்கு புடிக்கூ எந்த மாதிரி சமையல்லா
எனக்கு பிரியாணி ஃபேவரேட்டுமா ரொம்ப புடிக்கூ
உம் ம்
ஆமா பிரியாணி புடிக்கூ தேங்கா பால்சாதோ கீ ரைஸ் புடிக்கூ இதெல்லா ஆ வந்து பேவரெட் புட்டுன்மா வெஜ்ஜவுட நான்வெஜ்ஜு ரொம்ப விருப்போ நீங்க
எனக்கு பாத்திங்க அப்டின்னா எனக்கு வெஜ்ஜு தா தோழி ரொம்ப புடிக்கு நான்வெஜ் எனக்கு அந்தளவு புடிக்காதூ
வெஜ்ஜுல நெறைய டிஷ்ஷஸ் பண்ணுவிங்ளா
ஆ வெஜ்ஜு எனக்கு புடிக்குங்கறனால நா கத்துக்கிறதுல ஆர்வமா இருக்குதுனு வெஜ்ஜு சமைக்கதா நா கொஞ்சொ ஆர்வமா க த்துக்கிறே தோழி உம் நான்வெஜ் அந்த அளவுக்கு சமைக்க கத்துக்றதுல ஆர்வோ இல்ல
ஆ வீட்லைலா எப்டி எல்லாரு அதவே விரும்புவாங்ளா வெஜ்ஜே சாப் ட்ருவாங்களா எங்க வீட்ல எல்லாருமே நான்வெஜ்ஜு தா கேப்பாங்கொ அதனால நான்வெஜுக்கே போ வேண்டியதா இருக்
இல்ல இல்ல வீட்ல எல்லா நான்வெஜ்ஜு சாப்புடுவாங்க நா அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டு தாட்டி சாப்புட்றதில்ல இப்ப ஒரு ஆ பாத் திங்க அப்டின்னா ரொம்ப அந்த அளவுக்கு விரும்புறது இல்ல தோழி
நீங்ளே செஞ்சிப்பிங்ளா சமையலெல்லா
சமையல் பாத்திங்க அப்டினா நானூ சமைப்பே ஏ அம்மாவூ சமைப்பாங்க
ரெண்டு பேருமே சமை
மொத ரெண்டு பேருமே சமைக்கிறது ஆனா ச அசை ச அசைவோ ஐ மீன் நான்வெஜ் பாத்திங்க அப்டினா ஒரு ஒன் இயராதா நா சாப்டுட்ருக்கே அதுக்கு முன்னாடி கொஞ்சொ ஸ்கிப் பண்ணி வச்சிருந்தே செரி வேண்டா அப்டிங்குற மாரீ
ஆ இப்போ கொழந்தைக்காக சாப்புட்றீங்ளோ ஆ
கப்பறொ தேடித்து திரும்ப சாப்புட்லா அப்டின்னு ஒரு ஐடியா வச்சிட்டு அதுக்கப்பறொ இப்பதா திரும்ப சாப்புட ஆரம்பிச்சிருக் கே தோழி
நல்ல விஷ்யோ நல்ல விஷ்யொந்தா நா நாங்க ந நெறையானா வெஜ்ஜி செஞ்சி இப்பொ ஒரு த்ரீ டேஸ் வெஜ்ஜி செஞ்சா அப்டியே நான்வெஜ்ஜுக் மாறிடுவோ போர் அடிக்குதுனா அப்டியே டக்குன் நான்வெஜ்ஜுக் பொயிடுவோ க்ரேவீ பிரியாணீ ஆமா இப்டிதா போகூ பிரியாணி நெறையா விரும் புறத்னால வீட்டுக்காரர்க்கூ பிரியாணி புடிக்காது பசங்கலா கொஞ்சொ நல்லா பிரியாணி சாப்டுவாங்க அதுனால ஈஸி வேல புரோ அதுன்டுனு கடகடான் பிரியாணி செஞ்சிருவோ இல்லனா எங்க ஊர்ஸ் பெஷலா இந்த பிஸ்கெலேபாத்தூ வாங்கி பாத்தூ அ இந்த மார் ஹி ஸ் எஸ்பட்அதுவல்லா வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்டின்டு ஒங்க பக்க ல்லா செய்ய மாட்டீங்க போல இல்ல சாம்பார் சாதோ அது இது செய்வீங்களோ. வணா வாங்கி பாத்தன்டு தெரியாதோ.
புரியல
இந்த சாம்பார் சாதோ எல்லா செய்வீங்களா நீங்கோ
ஆ சாம்பார் சாதோ தயிர் சாதோ லெமனு
ஆ இந்த சாம்பார் சாதன்னு எல்லா ஒன்னா போட்டு செய்றாங்க அந்த மாதிரி
அவ்வளதா தோழி சாம்பார் வெக்கறோல அதையே வந்துட்டு சாம்பார் தனியா அரிசி ஐ மீன் சாதொ தனியா வடிக்காம
ஆமா ஒண்ணா அது வந்து எங்க ஊர் சைடு வந்து பிசுபிலபாத் சொல்லுவாங்க
அதுதா சொல்லிட்டு இருக்கேன் அந்த மாரி எல்லாம் செய்வீங்களா அப்டினுட்டு அப்றொ கத்திரிக்கா போட்டு ஒரு சாதொம் பண்ணுவாங்க. அதுக்கு பேரு வந்து வாங்கி பாத் சொல் வாங்க
ஊம் பேரெலா ஐ மீன் இதுக்கு நம்ம நாட்டு சாப்பாடை தவிர வேற சாப்பாடு எல்லாம் தெரிஞ்சிருக்கு தானே
ஆ அதனால அது உங்க தெரியலன்றதுனால தா நானு சொல்றே இது எப்டி புதுசா இருக்கே தெரியுமானு கேட்டுட்டு இருக்கே
அந்த மாரி ஃபுட்டு ம் அந்த மாரி செலக்ட் பண்ணி ஃபுட்ல போயிடுவோ. இந்த இது பருப்பு உரூண்ட கொழம்பு இதெல்லா செய்வீங்களா
பருப்பு உருண்ட கொழம்பு உம் பருப்பு உருண்ட கொழம்பு செய்வே தோழி அது எப்டி எப்டி செய்றது அப்படின்னா இப்ப உம்
உம்
ஹலோ
கேக்குது சொல்லுங்க
ஆ ஓகே தோழி. பருப்புருண்டா கொழம்பு எப்பிடி செய்றதுன்னு இப்போ நார்மலா நம்ம யூஸ்பண்ண போற பருப்பு பாத்தீங்கானா துவாரம் பருப்பு தான்
ம் ம்
அதுனால தொவரம்பருப்பு எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு தொவரம் பருப்பு ஆ ஃபஸ்ட்டே ஊற வெச்சுருவோ நம்ம
நாங்கலா அது ரொம்ப ரேர் தாங் செய்றதுல பருப்புருண்ட கொழம்பெலா செய்றதல்ல எங்க பக்கொலா அது இல்ல ஆனா செ கேள்விப்பட்ருக்க வடகறி இந்த பருப்புர்ண்ட கொழம்பு இதெல்லா தெரியாது சொல்லுவாங்க சாப்ட்ருக்கே பட் ஆனா நானா கசெஞ்சதில்லத்த் ஆனா தொவரம் பருப்புல்ல தா செய்ணுமா இது ஆ செரி இது பருப்பு உண்ட கொழாம்புக்கு தொவரம் பருப்பு தான் போடுவீங்களா நீங்க
ஆ ஆமா தொவரம் பருப்பு ஒரு அர மண் நேரொ ஊற வச்சறது பஸ்ட்டே ஊற வெச்சி எடுத்துட்டு மிக்சி ஜார்ல அந்த பருப்பு அதுக்கப்பறொ பூண்டு கொஞ்சொ இஞ்சி லைட்டா ஒரே ஒரு மொளகா உம் தேங்கா தே தேங்கா பூ நல்லா திருவின தேங்கா பூ இது எல்லாத்தையும் போட் ட்டு நல்லா அடிச்சுக்கணு மிக்சில போட முடிஞ்சா மிக்சியில போடுங்க இல்ல ப இல்ல நெறையா செய்ய போறீங்கன்னா கொஞ்சொ கிரைண்டர்ல போட்டு ஆட்டுங்க.
ம் செரி
ஆட்டி நல்லா என்னப்ப உப்பு தேவையான அளவுக் மறந்துராம உப்பு உப்பு போடணு போட்டு நல்லா ஆட்டி எடுத்து வெச்சுக்கணு ஒன்னொனு என்ன இம்பாட்டன்ட்டானா விஷயொம்னா தண்ணியா போயிட கூடாது அதாவது நம்ம உருண்ட பிடிக்கிற பதத்துக்கு தான் நம்ம இது பண்ணணு
அது ஏன்னா இன்ன ஒடிஞ்சிரு இல்ல
ம் உருண்ட கண்டி ப்ப உடைஞ்சிரு அதனால நம்ம வந்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணிக்கணும் ஆ பண்ணிட்டு அத அழகா எடுத்து உருட்டி வெச்சிரணும் ஃபஸ்ட்டு ஒரு தட்டுல எடுத்து இந்த மாவு அரைச்சோம் இல்லையா அத எடு த்து உருட்டி வெச்சிர்ணும் உருட்டி வெச்சுட்டு அதுக்கடுத்து என்ன பண்றீங்கணும் அப்டின்னா ஃபஸ்ட் எண்ண ஊத்தி கொஞ்சோண்டு கடுகு ஆ கருவேப்புல மல்லித்தழ வேணும்னா நம்ம பைனலா போட்டுக்கலாம் அதுக்கப்பறம் வெங்காயம் வதங்கினதுக்கு அப்பறமா என்ன பண்றீங்க அப்டின்னா தேவையான அளவு த க்காளி இதா போட்டு நல்லா வதக்கணும் வதக்கிட்டு அதுக்கடுத்து பாத்தீங்க அப்டின்னா ஆ புளி மெளகாத்தூளு மல்லித்தூளு பிளி புளி வந்துட்டு ஃபஸ்ட் நம்ம ஊர வெச்சுட்டு அதுக்கு அடுத்து தான் என்ன பண்ணனும் அப்டின்னு பாத்தீங்கன்னா அந்த புளி கரச்சு தண்ணி தனியா எடு த்துட்டு அதுல மிளகாத்தூள் மல்லி தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி தனியா வச்சுக்கணும் வச்சுட்டு இது எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறம் அது நம்ம மிக்ஸ் பண்ணி வெச்சிருக்கோம் இல்லையா அத தூக்கி ஊத்தி தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொதிக்க வக்கணும்
ம்
இதுல மஞ்சத்தூள் தேவையானதுன்னா ஆட் பண்ணிக்கலாம் கொதிக்க வெச்சதுக்கு அப்பறமா உருண்டைய எல்லாம் எடுத்து போடணும் ஐ மீன் குழம்பு கொதி வரப்படிதான் நீங்க உருண்டயே போடணும் இல்லன்னா உடஞ்சிரும்
ஆ
அந்த மாதிரி போட்டு அதுக்கு அடுத்து நல்லா கொதி வந்ததுக்கு அப்பறோ லாஸ்ட்டா உப்பு நம்ம கொதிக்கி வைக்கும் போதே உப்பும் போட்டுருவோமா
ம்
தேவையான அளவு எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா லாஸ்ட்டா மல்லி தலையை நல்லா தூவி ட்டு எடுத்தீங்க அப்டின்னா சூப்பரான உருண்டை கொழம்பு ரெடி தோழி
கண்டிப்பா ட்ரை பண்றேன்பா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாக்குறேன் எங்க பக்கம் கொஞ்சம் கா செய்யறது இல்ல தான் வென்னா இப்போ நீங்க சொன்னதுனால அந்த ரெசிபி வெச்சு நான் செஞ்சு பாக்குறேன்
கண்டிப்பா தோழி பண்ணி பாருங்க உங்களுக்கே தெரியும் எவ்ளோ சூப்பரா இருக்கும் இத்தன நாள் இதை ட்ரை பண்ணாம விட்டுட்டோமே அப்டிங்கிற மாரி உங்களுக்கு தோணும்
இப்ப ஏதா என் நாக்குல எச்சி ஊறுது டெம்ப்டிங்க இருக்கு செய்யணும்ன்றதான் செஞ்சு பாக்குறோமா எப்டி இருபேனு நல்லா இருக்கா இல்லையா
இப்ப சொல்றது நானா அப்டியே அதுல அப்டியே ஆழ்ந்து போய் சொல்லுவேன் அதாவது கேட்கிறவங்களுக்கு சாப்படணும் அப்டி தோணும்
ஆமா ரொம்ப நல்லாதான் சொல்றீங்க வேற என்ன ஸ்பெஷலிஸ்ட் நீங்க அதுல
வேற என்ன சொல்லலாம் அசைவத்துல நேத்து வந்து ட்டு நான் சிக்கன் கிரேவி பண்ணேன்
ம்
ஆனா என்ன சொல்றதுன்னா நான் கொஞ்ச நாள் சொன்னேன் இல்லயா அசைவமே சமைக்காம இருந்தேன் சாப்பிடறது ஒரு ஒன் இயரா தான் சாப்பிடேன் சமைக்கிறது எப்யாது எப்யாதுதான் சமப்பேன்
ம்
அ நேத்து சேரி ரொம்ப நாள்க்கு அப்பறோ எங்க வீட்டு்ல சொன்னாங்க எங்க மம்மியே சொன்னாங்க சேர் நீ சமமா எப்படி இருக்குன்னு பாப்போ அப்படின்னாங்க சேரி சொல்லீட்டு நேத் து ரொம்ப நாள்க்கு அப்பறோ சமச்சு அனா எல்லாருமே டேஸ்ட்டா இருக்குன்னு சொன்னாங்க எனக்கே ஓகே பிக்கப் ஆயிட்டோண்டா அப்படின்னு தோணுச்சு
அ அ அ நாங்க அசைவத்துல்லா ஓரளவு நல்லாதா செய்வே இந்த கிரேவி எல்லா நா வ ந்து சிக்கனு செய்ணுன்னா கிரேவி வந்து செயினுக்கறப்ப நல்லா சிக்கன்னு வாஷ் பண்ணீ எடு த்துட்டு மஞ்சள் உப்பல்லா போட்டு ஆ அதுக்கு அப் அப்பறமா வெங்காயோ கட் பண்ணீட்டு இது இது தக்காளி அதெல்லா கட் பண்ணி வெச்சிக்கனு ஒரு மொளகா கருவேப்புல இதெல்லா எடுத்து வெச்சுருக்கு ஒரு தட்டுல எண்ணெய்ய ஊத்திட்டு அதுல வந்து ஃபஸ் ட்டு வெங்காயோ தக்காளி அதெல்லா போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மொளகா அந்த கருவேப்புல்ல சிக்கனு எல்லா போட்டு மஞ்ச தூளு உப்பு அதெல்லா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணீட்டு அதுக்கு மேல நம்மளுக்கு தேங்கா வேணுன்னா தேங்கா சோம்பு பட்ட லவங்கோ இதெல்லா கொஞ்சமா லைட் ட்டா போட்டு தேங்கா வந்து சும்மா கொஞ்சோ தா போடனு வேணுன்னு
ஓ ஓகே ஓகே
வேணா தேங்கா சாப்புட மாட்டன்னா அது தண்ணி ஊத்திட்டு உங்களுக்கு சிக்கன் மசாலா வேணுன்னா ஆட் பண்ணாக்கா இன்னு டேஸ்ட் நல்லா தரு மஞ்சள் தூளு அப்பறமா சில்லி பவுட்ரு அதல்லா போட்டு மல்லி தூளு அதல்லா போட்டு நல்லா கொதிக்க உட் டு நல்லா மேல எண்ண பிரிற அளவுக்கு கொதிக்க உட்டுட்டு அத எடுத்தா நல்லா இருக்கு சிக்கன் கிரேவி இந்த மெத்தடுல தா நாங்க செய்வோ ஆமா தேங்கா வேண்ணா ஆப்ஷனல் நறையா வேணு கிரேவினாக்கா தேங்கா போட்டுக்கு இப்படி தா போது ம்
ம் ஓகே தோழி உங்களுக்கு புது விதமான டிஷஸ்லா எதுவு தெரியுமா அந்த பேர் மட்டு சொல்லுங்க ஐ மீன் எனக்கு தெரியாத பேர் உங்களுக்கு நெறைய தெரிஞ்சிருக்கு இல்லயா அந்த மாரி சொல்லுங்க நா தெரிஞ்சுக்கிறே
புது விடுமானதுன்னா இப்போ ஒரு ரெண்டு சொன்ன இல்ல இதுக்கு முன்னாடி அது ரெண்டு அ அ அ வேற என்ன சொல்றது வேற வந்து நா வேண்ண அடுத்த கால்ல சொல்ட்டா உங்களுக்கு
அ கண்டிப்பா சொல்லுங்க நீங்க ஆ சொல்றது நா தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா அந்த கர்நாடகா சைடுலலா வந்துட்டு நா டிஷேஸ் பத்தி தெரியல தெரிஞ்சக்கணுன் ஒரு ஆச இருக்கு அங்கயு தமிழ் பேசுவாங்களா
ஆமாப்பா எங்கள்து பேசுறதெல்லா கிருஷ்ணங்க க ச்சி சாரி இங்க இதல்லா வந்து ஊரல்லா எங்க தா நியர் பை அ அ அ தமிழ்நாடு தா சும்மா செட்ல வந்து அங்க அவ்வளவுதா நாங்க பேசுறதெல்லா வீட்டுல தமிழ் தா பேசுவோ படிச்சது மட்டு அங்கேயே இருந்தது அனா அந்த லாங்குவேஜ் படிச்ச மத்தபடி எல்லா இப்டிதான்பா
ஓகே தோழி நம்ம அடுத்த கால்ல தொடர்ந்து பேசுவோ நன்றி தோழி
நன்றிப்பா நன்றி தோழி